ஹலோ ஹலோ
நா பேசுறது கேட்குதா
பேசுங்க
உம் செரி என்ன தலைப்பு பேசலாம் நீங்களே சொல்லுங்க
ஓ இப்ப நாதா சொல்ற தலைப்பு சொல்லணுமா
ஆமா
ஆஹ் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சண்டை ஃபேமிலி ஃபைட் இல்ல ஃபேமிலி அக்கேஷன்ஸ் வெளிய பேமிலீல அவுட்டிங் சண்ட வேணா அக்கேசன்னு கூட சொல்லா ஆ ஏங்க தயவு செஞ்ச கொஞ்ச கிளி வாய்ஸ் கொஞ்சோ கர க்ளியரா கெடைக்கிற மாதிரி இடத்துல நில்லுங்க ஹலோ நீங்க பேசுறது எனக்கு சுத்தமாவே கேட்க மாட்டேங்குது ஆஹ் இப்ப கேக்குது சொல்லுங்க செரி இப்ப சொல்லுங்க இப்ப பேசுங்க இப்ப பேசுங்க கேக்
கேக்குதுங்க சொல்லுங்க கேக்குதுங்க ஹலோ ஹலோ
ஹலோ
நா பேசுறது உங்களுக்
ஹலோ ஆஹ் எனக்கு நல்லா கே குது நீங்க பேசுங்க
ஆஹ் அதுதான் வந்து அக்கேஷனா ஃபேமிலி அகேஷன் எங்களோடது வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட சொல்லிருக்கேன் அந்த பொங்கல் வந்து நாங்க சபரிமல போயிட்டு வந்து மீன்ஸ்ல்ல ரெண்டு மாசம் யார் வீட்லயு நான்வெஜ்லா எடுக்காம அந்த பொங்கல் வெக்குற வரைக்கும் யாருமே வந்து யார் வீட்லய எங்க வீட் எதுமே செய்ய மாட்டாங்க அந்த பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே செய்வாங்க பட்டி பொங்கல்னு சொல்வாங்க அன்னிக்கு வந்து பாத்தாங்னா எங்க வீட்ல வந்து பட்ற மீன்ஸ் இது இருக்கு ஆஹ் பட்டி இருக்கு அதுல வந்து பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு சாமிலா கும்புட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவுங்க சாப்புடுவாங்க எல்லாரும் வந்து நான்வெஜ்லா எடுத்து நான்வேஜுல சாப்டுவாங்க அதுக்கப்பறோ பெருசா இருக்கும் அதுலலாம் செஞ்சு ச பொங்கல்லா வச்சு சாப்ட்டு அ சாம்பார் லா சாபாடோட செய்வாங்க அதுக்கப்பறம் நைட்ல செஞ்சு முடிச்சுதுக்கப்ரம் முறுக்கு சுடுவங்கானு சொல்வாங்க முறுக்கு சுட் முறுக்கு சுட்ரது முறுக்குக்கலாம் மாவாட் ட்டு வந்து அங்க ஒரே எடத்துலா வச்சு அந்த பெரிய அடுப்புல இ இ இரும்பு சட்டில வந்து எண்ணல்லாம் ஊத்தி அதுல முருக்கு சுடுவாங்க அப்ப அங்கல அப்பலாம் வந்து ஸ்வீட்லா கத்து ஸ்வீட் கத்துக்கிட்டது முறுக்கு அந்த புளியரை கத்துக்கிட்டது அதெல்லாமே அங்கதான் ம் ல்ல செஞ்சு பழகுனது அதெல்லாம் அங்கதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்ன அப்ப எங்க அப்பாக்கு சாமி கும்புறது எங்க தாத்தாக்கு சாமி கும்புறது அது கொஞ்சோ அகேஷனபிளா கொஞ்சோ பெருசா பண்ணுவாங்க வீட்ல அன்னிக்கு வீட் ல எல்லாம் போய்ட்டு வன்டு மிச்ச பேரு போ
எங்கு நான் பேசுறனது உங்களுக்கு கேக்குதா
கேக்குதுங்க நான் பேசும் உங்களுக்
ஆஹ் அஹ் நல்லாவே கேக்குது இப்போ நீங்க சொல்றீங்க நா சாமி கும்டு வருவிங்கனா அந்த இது
டேய் உங்க வாய்சே சுத்தமா கேக்க மாட்டிதுங்க
அத எடு இப்ப கேக்குதாங்க எனக்கு தெரியலங்க
ஆக்சுவலா நீங்க பேசுறது வந்து கு விட்டு விட்டு கேப் விட்டு கேப் விட்டு கேக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பு கேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கேக்குற மாரி கேக்குது
செரிங்க ஆனா நீங்க அப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகும் போது நீங்க பேசிருங்க செரிங்ளா இத வந்து கட் பண்ண வேண்டா அடுத்த கால் பாத்துக்லா அப்டினா
ஆஹ் இல்ல உங்களுக்கு இப்ப நீங்க பேசுறது நல்லாதா கேக்குது
ஆ சம்டைம் கீழ வெக்கல கைலேதா வச்சிட்ருக்க இப்டிதா பேசிக்கிட்ருக்க அது திடிர் திடிர்னு இப்டி கேக்குது
ஆஹ் இப்ப நல்லதா கேக்குது டாபிக் பேசுங்க நார்மலா பேசுனா க க இது பண்ண மாட்டாங்க அத அந்த மாரி அக்கேஷனபிளா இருக்கு அதுதா எங்க வீட்ல நடக்குற அக்கேஷன் வேற என்ன இருக்கு வேற எதுவு இல்லைங்க இது ஒன்னுதா ரெண்டு இதுதா எங்க தாதாக் சாமி கும்புட்றது எங்க அப்பாக்கு சாமி கும்புட்றது அதுக்கப்பற வந்து பாத்தீங்கனா இந்த பொங்கல் பங்க்ஷன் அது போன வர்ஷோ நா சபரிமல போனனால அதுவு பண்ல கொழந்தைக்கு இது பண்ண முடிய்ல நாங்க பெருசா வந்து எதுமே நாங்க அ இது இது பண்றதில்ல இப்ப வீட்லே பொங்க வச்சு அது இதா பண்ணிருவோ வேற ஃபேம்லி அக்கேஷன்ங்கிறது அத் அதுதா
எப்டிங்க நீங்க சொல்ற மாதிரியே காக்கா பேசாம போ பாப்பாக்கு அந்த மாரி பிஃபோர் பேசலா உங்களுக்கு
க்குனு நீங்க கேக்குது எனக்கு
இல்ல அந்த மாரி இதுக்கு பண்ண எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள் அவ்ங்கதா அவ்ங்க நினைவஞ்சலி இல்ல இது பண்ணமாட்டாங்க இதுக்கா நல்ல விஷயமால இருக்கு அவ்ங்க யாருமே போய்ர்ச்சு
அது வந்து பாத்தீங்னா அது அந்த பெரியவங்களுக்கு வந்து நாம வந்து இது பண்ற மார் வளையல் எடு
ஏங்க ஒங்களுக்கு சும்மா என்ன பண்றது தெரியுமா ஹைபையி அஹ் எங்க வீட்ல இப்ப இன்னைக்கு சிக்கன் எடுக்கிறோ ஆஹ் எத்தனபேர் தெளிவா சொல்லிற்கே ஒ பொண்ணு ஒழுங்கா சாப்ட்டா இந்த மாரி சிக் கன் ஸ்பெஷலா எதாவ்து பண்றோ அப்டின்ட்டு ஒரு எல வச்சு போட்டு சாப் ஒரு எல வெறு ஒரு எலய வச்சா அவ்ங்களுக்கு கண்டிப்பா காலம் வரு எதாச்சு பழகனு கிரிக்கெட்னா அதேதா கொண்டு போகவே மாட்டோ செரிங்ளா ஏனா வந்து போனா அதோட விட்றனு அந்த இதுக்கு பிறகு அந்த விஷ்யங்கள் இங்க இருக்காது நீ அதுக்காக தீட்டு கெடையாது யாரு வந்துதா கோயில் போலான்றுக்றோமா அந்த மாரி எந்த ஒரு
இங்கெல்லா அப்பிட்லா கெடையாது இங்கலா வந்து தீட்டு இருக்கு ஆக்சுவலா இவள் வாழ னு சொல்ட்டு அந்த கையிலே இருந்தவன் தா நாலா இதுல அ லாங்கா அவங்க அவங்க வந்து பத்தி அது வந்து பாத்தீங்கனா அந்த சிக்ஸ் மந்த்து கோயிலு போ கூடாது மல கோயிலுக்கு போக்கூடாது நீ எதுக்கு அப்டிலா
அ அதுதா எனக்கு தெரியலங்க நீங்க இந்த மாரி எதுவுமே கிடையாது நம்ம இன்னைக்கே கொல்லுங்க ஏங்க என்னைக்கு முடியுமோ நீங்க போய் இல்லைங்க அந்த மாரி தீட்டு எதுவுமே கெடையாது
பொன்னேறி பக்கம் மல கோயில யாரும் மட்டம் பண்ண மாட்டாங்க, மட்டம் பண்ண மாட்டாங்க இங்கயா வந்து
பெருசாய் இதுக்காக தீட்டு பாக்குறதுக்கு எங்க கல்யாணத்துல தா தீட்டு பாப்பா கல்யாணம் வந்துட்டு ஒரு பத வந்துட்டு
ஆ
மத்தப்படி ஏதாவது அயா கல்யாணம் முடிஞ்சா சரி அப்டினு சொன்னா நீங்க போ இது பண்ண பொண்ணுக்கு வீட்டுக்கு போறது பொண்ணையும் மாப்ளையும் அது முடிஞ்சு சி அதோட அந்த கல்யாணத்துல இருந்து பதுனஞ்சு நாளு பொண்ணும் மாப்ளையும் வெளிய போ அதுலே இரு வெளியே போ வெளியவே போ கூடாது அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கே போ அது வரைக்கும் அம்மா வீட்டுல எல்லாம் போயிடிச்சி அம்மா வீட்டு அப்புறம் அவ்ளோ தா
ஆஹ் ஆக்சுலா வந்து நாங்க இங்க வந்து கல்யாண தீட்டுங்க வந்துள பெருசா வந்து கல்யாண தீட்டா சொல்ல மாட்டாங்க அந்த ஏரியா அட்டன் பண்றதா இங்க வந்து பெரிய தீட்டா இது
அது எல்லா இடமும் இருக்குங்க ஐயா
ஏஜ் அட்டென்ட் பன்றது பெரிய தீட்டு அது கோிலிக்கலா ஒரு த்ரீ மந்த்ஸ் கோய போ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
அதாக அந்த ஏஜ் அட்டென்ட் பன்ற சாக்குல பெருசா இருக்கு கெழந்த பொறந்தாலு மந்தங்க வெளியிலாம் போ மாட்டாங்க அது வந்து அண்ணா தம்பி எங்க ஒளிய கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க அக்க தங்கச்சிக்கு அவங்களுக்குல்லாம் குழந்தந்துச்சுதான்ஹ் அது வந்து ஃபிப்ட்டீன் டேஸ் டூ அந்த வீடு பூதுறது சொல்லுவாங்க அது வரைக்கு வந்து கோயிலுக்கு போகமா நாங்க இருப்போ பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு தீர்த்தம் வாங்கீட்டு வந்து தீர்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இத வந்து புராசஸ் அப்டியே வந்து ரெகுலர் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சுருவோ கோயிலுக்கு எல்லா பக்கோ போக ஆரம்பச்சுருவோ
ஆஹ
ம் ஹலோ
எவ்ளோ நேரோ ஆயிடுச்சு
ஹலோ கேக்குதுங்களா
ஆஹ் நல்லாவே கேக்குதுங்க நீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
புரிலீங்க ஹலோ
அ